விக்கம் கேலா
மாலை வணக்கம்
கேக்குதுங்களா ஆங் கேக்குதுங்க கேக்குதுங்க சாப்பிட்டீங்களா ம் நா சாப்ட்டங்க கேக்குதுங்க கேக்குதுங்க ம் சாப்ட்டங்க ம் சாப்ட்டங்க சரி சரிங்க ஆமாங்கா உங்களுக்கு டவர் இல்லன்னு நினைக்கிற எனக்கு ஃபுல் டவர் இருக்கு நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது
நா பேசரதுங்களா
தீங்க ம் ஆமாங்க ம் கேக்குதுங்க நல்லா கேக்குதுங்க இப்ப எனக்கு நல்ல கேக்குது ம் கேக்குதுங்க
உங்களுக்கு சைடு சவ இது டவர் இல்ல
சரி ஓகேங்க
ம்
இல்லங்க எனக்கு ஃபுல் டவர் இருக்குங்க நீங்க பேசுறது நல்லா கேக்குதுங்க நீங்க பேசுங்க
ஓகே ஓகே ங்க
என்ன சாப்ட்டீங்க
நானா நா உப்புமா நீங்க
நா பண்ணியாறங்க
பாருங்க ம் ஏது நீங்களா சுட்டாதா கடைல வாங்கனதா
இல்ல இல்லங்க வீட்டுல சுட்டு வச்சருவாங்க நா சாப்ட்டுருவ
நீங்க செய்ய மாட்டீங்க
ம் நல்லாள செய்ய மாடங்க
ம் பரவாயில்ல நல்ல பழக்கம்
ம் மிக்க நன்றிங்க நீங்க எல்லா உங்களுக்கு சமைக்க தெரியுங்ளா
நீ எனக்குங்ளா ஆ நா சமைப்பேங்க
இங்கன் என்ன சமைப்பீங்க
ரச வெப்பே
ம் அப்றோ
அவளதா தெரியு
சேரி சேரிங்க
ம் அது முக்கியமா தக்காளி ரச வெப்பே
நீங்க எப்டிங்க வப்பீங்க தக்காளி ரச
தக்காளி இருக்குதுல்லைங்
ஆமாங்க
தக்காளிய வந்து சுடுதண்ணில போட்டு
ம்
தோல உறிச்சிர்ணு
செரிங்க
தோல உரிச்சிட்டு அதுக்கப்பற பாத்தீங்னா அந்த கடுகு சீரக வெந்தய இதெல்லா இருக்குல்ல
செரிங்க
அதெல்லா பாத்து போட்டு தாளிச்சிற்னு
செரிங்க
அப்பற தோல உரிச்சிட்டு ஃபுல்லா கடஞ்சிர்ணு
செரிங்க
கடஞ்சு இதுல ஊத்திட்டு கொஞ்ச உப்பானது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணு
செரிங்க
போட்டு ச என்னத் இந்த இது பண்ணி விட்டீங்னா கொதிக்க விட்டீங்னா அதா ரச
செரி செரிங்க
ம் உங்களுக்குலா வெக்க தெரியாதா
ம் எனக்குலா வெக்க தெரியுங்க
ம்
சாம்பார் ரசம் அப்பறோ பொரியல்
அடேங்கப்
நீங்க வெப்பீங்ளா
சாம்பார் எப்டி வெப்பீங்க சொல்றீங்ளா
அ சாம்பார் பாத்தீங்கனா பருப்பு குக்கர்ல வேக வெச்சுக்கணுங்க
ம்
எப்டினா பருப்பு ஒரு டம்ளாரு போட்டு தண்ணி நெறை ஊ மூணுலருந்து நாலு டம்ளர் ஊத்தி
ஆ
மஞ்சள் போட்டுக்கணு மஞ்சள் போட்டு வெலக்கெண்ணெ ஆட் பண்ணு
வெலக்கெண்ணெலா போடுவாங்களா
ஆமாங்க எதுனாலைன் பாத் ங்னா மஞ்சள் வந்து குக்கர் மேல ஒட்டிக் கூடாதுன் சொல்லி வெலக்கெண்ணெ போட்டா அப்டியே நின்னுக்குங்க
ம் பரவால்லைங் பரவால்லைங்
அதுனால வெலக்கெண்ணெ ஊத்துவோங்க ஊத்தி மூடி ஏன்னா குக்கரு மஞ்ச மஞ்சேன்னு ஆயிருங்க அது எங்களுக்கு புடிக்கா அ அதுனால நாங்க விளக்கெண்ண ஊத்துனா மஞ்ச மஞ்சேன்னு ஆகாதுங்க
ஓ அப்டியாங்க ஓகே ஓகேங்க
ஆமாங்க அப்புறோ தக்காளி போட்டு பூண்டு போட்டுக்கணுங்க
அ பரவாயில்லைங்களே
போட்டு குக்கர மூடி வச்சு ஒரு மூணுல இருந்து நாலு விசிலு விட்டுக்கணுங்க
அ
விட்டதுக்கப்பறம் பாத்தீங்க அப்டின்னா இன்னொரு தவால எண்ண ஊத்தி கடுகு போட்டு அப்பறோ வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்பறோ தக்காளி நம்ம இதுல போட்டு வச்சிருக் கோங்கில்லங்க பருப்புல அதுல இருந்து தக்காளி போட்டு அப்டியே மசைக்கிணுங்க கரண்டிலயே மசிச்சுட்டு அப்பப்போ வெங்காயம் போட்டு அப்புறோ காய் கத்திரிக்காவா இருந்தா கத்திரிக்கா போடலா இல்ல நீங்க என்ன காய் போடுறீங்களோ அந்த காய சேர்த் திக்கணுங்க நாங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்கா முரங்கா அப்பறோ பாத்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே நாங்க போடுவோங்க எந்த காயி வீட்டுல இருக்கோ அதெல்லா எடுத்து போட்டுருவோங்க
அதுக்குன்னு எல்லா காயு போட்டுருவீங்களா
ம் எல்லா காயுமே போட்டுருவோங்க அப்டில்ல வெண்டங்காமு வெண்டங்காவா இருந்தா நாங்க லாஸ்ட்லதா ம் கலவ கொழம்புங்க சூப்பரா இருக்கு
தலவ கொழம்புங்களா எப்டிங்க அதெல்லா சாப்டுறீங்க
ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க எதோ ஒரு காய் வீட்ல என்ன காய் இருக்கோ அந்த காய் போடலா இல்ல காய் வீணா போ போதே அப்டினா இருக்குற காய் எல்லாத்தையு அள்ளி போட்டுக்கலா
அய்யோ அப்டில்லா போடக்கூடாதுங்க
நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு வணக்கீறுணுங்க வணக்குனதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா வணக்கீறுனுங்க வணக்குனதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி தெரியுங்களா
சாம்பார் பொடி கேள்விப்பட்டுருக்கே சொல்லுங்க
சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கலக்கிக்கிடோங்க அதாங்க மொளகாத்தூள் தாங்க சாம்பார் பொடி சாம்பார் பொடி மட்டும் போட்டீங்கனாலே போதுமானது
ஓகே ஓகே அ செரிங்க
போட்டு உப்பு போட்டு ம் ம் அதெல்லா எதுக்குங்க சாம்பாருக்கு போயி
உப்பு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டே
ம் இல்ல இல்லங்க சாம்பார் பொடிக்கு அதெல்லா தேவ இல்லங்க நாங்க வெறு சாம்பார் பொடி போட்டு உப்பு போடுவோங்க
இல்ல ஒருத்தரு சிக்கன் மசா இது இந்த இது செய்வாங்கல்ல கோழி கோழி மசாலா அதெல்லா போடுவாங்களாமே
ம் ம்
ம்
நாங்களு அதா போட மாட்டோங்க
ம் ஒவ்வொரு பக்கோ கேள்விப்பட்டிருக்கே நீங்க ஒருவேல அந்த மாரி எதாது செய்வீங்களான்னு கேக்கலான்ட்டு
ஆஹ அந்த மார்லா கெடையாதுங்க
அப்பறோ புளிக்கொழம்பு எப்டி செய்வீங்க
ம்
புளிக்கொழம்புலா
புளி கொழம்புலா வந்து எனக்கு புளிக்கொழம்புலா செய்ய தெரியாதுங்க பருப்பு கொழம்பு ரசோ
ம்
பொரியல் அப்பளம் வட இதெல்லாமே போடுவேங்க பாயாசொ வைப்பேங்க புளி கொழம்பு ஒன்னு இல்லங்க அரச்சு ஊத்தி வைக்கிற மாரிதாங்க வப்பே
ம் இல்ல பாயாசொ சாப்புற மாரி இருக்குங்களா
ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க செஞ்சு தரே
ம்
அப்போ சொல்லுங்க
எங்கேங்க பாக்கலாங் ட்ர ட்ரை பண்றே இ நீங் சொல்றீங்க பாயாசலா சூப்பரா வப்பேன்னு சொல்றீங்க அதனாலதா கேட்ட
செரி செரிங்க
ஆ ஆனா நீங்கதா பரவால எல்லாமே செஞ்சு கத்துருக்றீங்க கல்யாணம் பண்ணுனா உங்களுக் கல்யாணொ ஆயிருச்சாங்க
ஆ கல்யாண ஆயிச்சுங்க எனக்கு
ம் அப்ப ஓ அதனாலதா இவ்ளோ செய்றீங்க
ஆமா
பரவாலேங்க ம் அப்பறொ ஒங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு வீட்டுக்காரு
இங்கியேதாங்க பக்கத்துலதாங்க இருக்காரு
ஐயயோ எதோ சொல்ல போறாரு
இல்லல்லங்க பரவால பேசுங்க
ம் அவருக் தெரியுங்களா
என்னதுங்க
அவருக்கு தெரியுமா
இல்ல இல்லங்க
ம் இப்டி ஃபோன்
சமைக்கிறதுனா நல்லாவே தெரியுங்க அவருக்கு சிக்கன் மட்டன் எல்லா சூப்பரா செய்வாருங்க நா சமைக்கணுனே அவசியமே இல்லங்க கால்ல எந்துருச்சி அவரே செஞ்சிருவாருங்க
பரவாலங்க சூப்பருங்க வீட்டுக்கார்
ம்
அவர் என்ன ஒர்க் போறாரு
அவர் ஐ டி ஜாப்ல இருக்காருங்க
ஓ ஓகே ஓகே பரவால நல்லாருங்க ம் நீங்க இப்போதைக்கு இது மட்டுந்தா பாத்துட்டுருக்றீங்க வீட்ல இருந்து
ஆமாங்க ஆமாங்க
ம்
எனக்கு பிள்ளைங்க வேற இருக்குங்க ஒரு கொழந்த பிரீ கேஜி படிக்கிது ஒரு கொழந்த தேர்டு ஸ்டாண்டர்டு படிக்கிது ரெண்டு பேத்தியு ஸ்கூல் தாட்டி வுட்டு கொண்டு போய் வுட்டுட்டு கூட்டிட்டு வந்தாலே எனக்கு நேரோ சரியாப் போயிரு
ம் ப்டிங்ளா ம் பரவாலைங்க ம் ஏங்க நீங்கதா சமைக்க மாட்டிங்க உங்க வீட் டுக்காருதா சமைப்பார்னிங்க
இல்லங்க இருந்தாலு கூட மாட எதாவது வேல செஞ்சு தர்ணுல்லங்க
ம் ஆன்
ம் ரெண்டு பேத்தியு எழுப்பி குளிப்பாட்டி தாட்டி வுர்றதுக்குள்ளையே எனக்கு சீ சீன் போயிருங்க பாப்பா ரெண்டு பேத்தியு ஸ்கூல்ல கொண்டு போய் வுட்டுட்டு ரிட்டன் கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப சாப்ட வச்சு ஹோம் ஒர்க்குலாம் பண்ண வச்சனாலே நைட்டா அதனால் தாங்க நீம் ஃபீல் ஆகு
ம் ஓ ம்
அப்றோ மதிய டைம்லலாம் பார்த்தீங்கனா பாத்ரோ வெளக்கணு ம் பாத்ரோ வெளக்கணு வீடு கூட்ணு துணி தொவைக்கணு
ம்
எங் வீட்லலா துணியலா வந்து வாஷிங் மிஷின்ல போட்டா புடிக்காதுங்க கையிலதாங்க தொவைப்போ
இப்ப டெய்லியு பத்து இருவது செட்டு தெக்கிற மாரி தொவைக்கிற மார்ருக்குமே
துகு துணி நெறையா சேரு தொவச்சிட்டே இருக்குணு
ம் என்னங்க பண்றது வுங்க கடம அது
ஆமா ஆமாங்க
ம் உங்க வீட்டுக்காரு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாரா தொவைக்கிறதுக்கு
அதெல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க பா சொல்ல முடியாதுங்க ஞாய்த் த்துக்கெழம சனிக்கெழமைலா ஹெல்ப் பண்ணுவாருங்க முத்த டைம்லே எல்லா வேல வாங்க முடியாதுங்க அப்பப்பய்க்கு சில்ற வேலதா வாங்க முடியு கடைக் போயிட்டு வரது இந்த மாரி வேலைங்கலெல்லா வாங்க முடியு
பரவால்லைங் ஆமாங்க அவுங்குளுக்கு வேல இருக்குல்ல அப்பறோ
ம் இப்ப இருக்க எல்லாருமே வேலை எல்லா நல்லா செய்யறாங்கங்க கணவருக்கு
ம்
ஒய்ஃபுக்கு நல்லா வேல செஞ்சித்தராங்க வீட்டுக்காரங்கலா எங்க வீட்டுக்கல்லா சூப் ப்றோ வேல செய்வாருங்க கொறையே சொல்ல முடியாது எல்லா வேலையுமே செஞ்சிருவாரு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பாப்பாருங்க அப்பில்லா கெடையாதுங்க நல்லா செய்வாருங்க
ம்
சேரிங்க மீண்டும் வேறு ஒரு தலைப்பின் சந்திப்போங்க மிக்க நன்றிங்க
மிக்க நன்றி